சொல்லுங்க தோழி ஆ சொல்லுங்க தோழி ஆ நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா?
ஆ நல்லா இருக்கேங் தோழி
ஆ சொல்லுங்க தோழி
ஆ நம்ப தண்ணி குடி க்கிறதோட இம்பாட்டன்ஸ் பத்தி
ஆ சொல்லுங்க தோழி கேக்குது
ஆ செரி தண்ணி நம்ம ஒடம்புக்கே ரொம்ப தேவையான து தண்ணிதாங்க
ம் ஆமா தோழி
ஆமாங் தோழி இப்ப இந்த உடல் நீர்ச்சத்து ஆ வைத்திருக்கறது அதெல்லா நம்ம வச்சிருக்கோ அந்த டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ம ரொம்ப யூஸ் வந்து தண்ணிதா
ஆமா தோழி
இல்லாம இந்த உலகத்துல எதுமே பண்ண முடியாது ஆ தண்ணிதா ஆ தண்ணி இல்லன்னா தவச்ச எப்பிடி சொல்றது அந்த தாகத்துக்கு அந்த தண்ணிதா இப்போ சாப் ப்பாடே இல்லனாலு தண்ணிய இருந்து கூடு உயிர் வாழ முடிஞ்சிரு அப்பிடின்ற மாரி இருக்குல்ல
ஆமா சொல்லி
நா ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிப்பீங்க நீங்க எல்லா
மேக்சிமம் ஒரு ஃபை லிட்டர்ஸ் குடிக்கணு ஒரு ஃபோர் லிட்டராச்சி ஒரு நாலு நாலு லிட்டராச்சு நா தண்ணி குடிப்பே ஒரு நாலு
ம் ம் ம் ம் ம் நா தண்ணி குடிக்காம விட்டா நம்ம ஒடம்புல எவ்ளு பாதிப்பு வருதுன்னா ஏ எனக்கு பேசிக்கா சொல்ற தண்ணி குடிக்காம விட்டுவிட்டு எனக் க்கன இந்த சிறுநீரக பிரச்சனல்லா வர ஆரம்மி ச்சரிச்சிங்க ஆ ஒரே எடத்துல இருந்து இருந்து சிறுநீரகப் பிர ச்சனா வந்து ஓ அந்த எடோ ஓப்
அதுல வந்து தண்ணி வந்து நெறைய குடிக்கணு ஒண்ணு அதே மாரி சிறுநீரகத்த வந்து நம்ம அடக்கி வைக்க கூடாது
கூடாது ஆமாங்க அது அடக்கி வச்சா நமக்கு வந்து அது ரொம்ப பிரச்சனையில கொண்டு போய் நிறுத்திருதுங்க
ஆமா அதுக்கு வந்து கல்லு உருவாவு நம்ம ஸ்டோன்னு எ சொல்றாங்க பாத்தீங்களா அது உருவாவு அனால நம்ம நெறைய தண்ணியு குடிக்கணு அதுக்கத்த மாரி நம்ம ரெஸ் ப்பவுமே ப்ப்மே வந்து நம்ம யூரியனா அடக்
ம் ம்
ருந்தாலு யூரின அத நம்ப
ஆமாங்க இப்போ கொழந்தைங்களுக்கு கூடோ தண்ணி நல்லா குடிக்க நம்ப சொல்லி குடுக்கணுங்க ப்பதா சூடு தனியு இந்த ஒடம்பு சூடு புடிக்காம இருக்கு அ முக்கியமா பெண் பசங் கொழந்தைங்களுக் க்கு தண்ணி குடிக்கிறத தொடைன் ஓடு சொல்லி் குடுத்து நம்ம எப்பிடியாது அத பெருசு பண்ணனுங்க ஏன்னா தண்ணி இல்லாம ஒரு மனுஷனுக்கு தண்ணி நோயே வராம இருக்க சிறந்த மருந்தே தண்ணிதா அது நெறைய பேருக்கு தெரியிறது இல்ல நெறைய பேரு அது அது யூஸ் பண்ணிக்கிறது இல்ல அந்த பசிய வந்து கொறச்சு சாப்புறதுக்கு அதிகமா தூன்றதே தண்ணிதா அதுவே நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க அந்த அந்த புட புத்துணர்ச் ச்சு அப்டிலாம் ஓம் அது எப்டி சொல்றது ஒடம்புக் க்கு வந்து அப்டி எனர்ஜியா புத்துணர்ச்சியா இருக்கணு எனி டைம் அப்டியே இருக்குணு அப்டின்னா அப்போ வந்து அந்த தண்ணி குடிக்கறதோட அவசியோ
ஆமாம் ஆமாங்க தோழி அதே மாதிரி வந்து நம்ம தண்ணி குடிக் க்கிறது வந்து தண்ணியா குடிக்க முடியலன் நெனச்சா நீரு நீர வந்து என்னப் பண்ணலான்னா நீர் மோர் சொல்றாங்க பாத்தீங் மோர் வந்து தயிரு வந்து நம்ம மோர் அடுச் ச்சு அது ஒரு ரெண்டு லிட்ரு வாட்ரு வாட்ரு பாட்டல்லயோ எதுலயோ மிக்ஸ் பண்ணி சால்ட் கொஞ்சோ போட்டு மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கலா அந்த மாரி குடிக்கலா அது ஒரு ரெண்டு லிட்ரு ஒரு லிட்ரோ மிக்ஸ் பண்ணி வெச்சுருக்கா அப்புறோ இன்னொன்னு வந்து லெமன்ல வந்து நம்ம அது ஜூஸ் ட்டு மாரி போட்டு இன்னொரு வாட்ரு பாட்டுல் வெச்சுட்டு அது ஒரு ரெண்டு லிட்ரு ஒரு லிட்ரு தண்ணி இப்போ மேக்ஸிமம் நம்ப ஒரு நாளைக்கு நாலு லிட்ரு தண்ணி குடிக்கணுன்னா மார்னிங்கே நம்ம வந்து என்ன பண்னு பிளேன் பண்ணிக்கணு நம்மளால குடிக்க முடியாதுன்ற பட்சத்துல இந்த மாரில்லாம் பண்ணி வெ ச்சுட்டா நம்மளுக்கு குடிக்குறதுக்கு ஈஸியா இருக்கு நம்மளுக்கு வந்து அந்த நீர்ச்சத்து வந்து நம்மளுக்கு கெடச்சுட்டே இருக்கு நீர்ச்சத்து இல்லனா அ மயக்கோ வந்துரு நீர்ச்சத்து நம்மளுக்கு கண்டிப்பா இப்போ இருக்குற வெயில்ல நம்மளுக்கு நீர்ச்சத்து வே வேணு அதனால நமக்கு மயக்கோ வந்துரு அதனால நம் நம்ம என்ன பண்ணனுன்னா நம்மளுக்கு தண்ணிக்கு இந்த இந்த இதுல்லா நம்ம பிரிப்பர் பண்ணி வெச்சுட்டோம்னா நம்ம குடிக்கலா இல்ல நம்ம குடிக்க நம்ப குடிக்கல கொழந்தைங்கதா நம்மளால குடிக்க முடிலன்னா கொழந்தைங்களுக்கு என்ன பண்ணனு ஹலோ
சொல்லுங்க
ஆ கொழந்தைங்களுக்கு என்ன பண்ணனுன்னா நம்ப தண்ணி எடுத்துட்டு நம்ம அயன்ச்சத்துலா நம்மளுக்கு கெடைக்கணுன்னா அ வாட்ரு பாட்டுலயோ இப்ப ஸ்கூல் கொண்டு போறா பாப்பா கொண்டு போறாங்க அப்டின்னா நெல்லிக்கா இருக்கு பாத்தீங்களா நெல்லிக்காவ கட் பண்ணி அத ரெண்டு இது போட்டு உடலா
ஆமாங்க இப்பல்லா ஸ்கூல் ஆமா ஆமா இந்த வெயில் காலோ வந்தப்பலா நா அடிக்கடி எங்க வீட்டுக்காருக்கு ஆமாங்க ஆமாங்க நா இந்த வெயில் காலோ வந்ததுலிருந் து நா எங்க வீட்டுக்காருக்கு எல்லா நெறையா நெல்லிக்காவ காட்டு நெல்லிக்கா நெறையா வாங்கிட்டு வந்து வெச்சுட்டு தெனமு ரெண்ரெண்டு அ அப்டி போட்டு அந்த கருவேப்புள எல்லாம் போட்டு அரச்சு ஜூஸ் மாரி குடுப்பங்க நெறைய பீட்ரூட் எல்லாம் போட்டுது ஜூஸ் மாரி குடுத்துட்டு வருவ அப்டியெல்லா குடுத்தாதா அவருக்கு அந்த ஒடல் சோர்வே இல்லாம இருக்கு அவரு காலைல இருந்து சாயிந்துரோ வரையு நின்டுட்டே வேல செய்யறாரு அவரால முடியல அவருக்கு ஸ்ட்ரென்த் வேணு அப்படி என்ற டைம்லா நா இந்த மாரி பாட்டில்ல எல்லா ஊத்தி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருவாங்க அ அது எப்படியாவது குடிச்சுக்க குடிச் ஜாதம் அவருக்கு அந்த எனர்ஜியே வரும் நிக்கறுத்துக்கான அந்த எனர்ஜியா பர்ஸ்ட் அவருக்கு வரும் அதனாலே தா நா மேக்ஸிமம் அந்த நீராவி தர்மா இருக் இருக்கிறது பார்த்து பார்த்து அவருக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா மத்ததுனா கூட சரி திருமண ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிலா சொல்லுவாங்க ஆனா தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு அந்த மாரி எந்த பிரச்சனையும் வராதுங்க எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடு ம் எந்த நோயுமே வராதுங்க நா டாக் டாக்டர் கிட்ட போகாம இருக்கு டாக்டர் கிட்டயே போய் எனக்கு இது மாரி ஆயிடுச்சு உடம்பு சூட ஆயிச்சு சேரி என்ன பண்றதுன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க தண்ணி குடிங்க லெமன் வாட்டர் அத இந்த லெமன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிங்க அதுதான் உடம்புக்கு நல்லா எனர்ஜி தரும் நீங்க வந்து நல்லா ஆ புத்துணர்வா இருப்பீங்க அப்படியெல்லா அது சொல்லு அ அப்போ இந்த இந்த தண்ணி இல்லாம எந்த மனுஷங்களு ஆ இருக்கவே முடியாது நெறைய கிராமத்துல தண்ணி க்கு பஞ்சமா இருந்து அந்த தண்ணிய எடுக்கறதெல்லா பாத்தா நா இந்த தண்ணி வேஸ்ட் பண்றது பார்த்தாவே எ பசங்களை நா திட்ட ஆம்பிச்சிருவேன்ங்க எவங் எங்கயா நா என்ன அது தண்ணி வேஸ்ட் போகுதுக்கு தெரியதுனா அது ஃபர்ஸ்ட் போய் நிறு திரு தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது தண்ணின்றதே ஆ ஒரு அது எப்படி சொல்றது நமக்குத அதுதா உயிரே ஆ உயிர் கொடுக்குறது அந்த தண்ணி தா அந்த தண்ணி எல்லா வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லி சொல்லி வளர்பங்க கொழந்தைங்களுக்கு தண்ணி யாரு கேட்ட அறம் யாருன தண்ணி தாகம இருக்குன்னு கேட்டா கொடு கொடுக்காமலா இருக்கவே கூடாது அப்படின்னு நா சொல்லே சொல்லி கொடுத்துருக்கங்க
ஆமாங்க தோழி தண்ணியுடைய இம்பார்ட்டன் ஆமா நம்ம நம்மதான் வந்து இது பண்ணணும் அவங்க கைட் பண்றது நம்மளுடைய வேலை ஆமாங்க தோழி
முக்கியம் இன்னைக்குெல்லாம் அடம் புடிச்சு ஒரு பெ பெரிய பாட்டில் வாங்கிட்டு போயிருக்கா ஸ்கூலுக்கு எனக்கு இந்த பாட்டில் தான் வேணும் இதுதான் கொஞ்சம் பெருசா இருக்கு இதுல தான் தண்ணி நிறையா இருக்கும் நான் அடிக்கடி போய் தண்ணி புிடிச்சிட்டு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு நேற்று வாங்கிட்டு போய் இன்னைக்கு ஸ்கூல்ல வச்சிருக்கா என்னென்ன பண்றா பண்ணிட்டு ஈவினிங் வரானு தெரியல
செரிங்க தோழி அப்புறம் தண்ணி முடியமாகத்தும் அதுதான் ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து பர்ஸ்ட்டு வந்து தண்ணி நம்ம உயிர் வாழ தண்ணி இரண்டாவது வந்து உணவு மூணாவது வந்து இருப்பிடம் இப்ப நீங்க வந்து உணவு உங்களுக்கு என்ன உணவு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாம சத்தான உணவு உங்களுக்கு பிடிச்ச உணவா இருக்கும் ஹலோ அதோடைய சத்தான உணவாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சத்துகள் கிடைக்கும் அதிகமான உணவுலாம் இப்ப என்னென்னல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க தோழி
சத்துள்ள உணவுங்களா எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆஹ் கஞ்சி குடி குடிக்கலாங்க என்ன மாதிரி கஞ்சி குடிக்கலானா ச கருப்பு கவனி அரிசியில செய்யற கஞ்சி குடிக்கலாங்க அதை நல்லா வறுத்து பொடி பண்ணிட்டு அது ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊ நல்லா கொதிக்க வச்சு அதுல நம்ம தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணி குடுக்கலாங்க அது குழந்தைங்களுக் டேஸ்ட்ட் பொறுத்து வெல்லம் கருப்பட்டி போட்டு அந்த கொஞ்சம் நீராதாரமா குடுக்கணும் கெட்டியா கஞ்சு மாதிரி குடுக்காம கொஞ்சம் நீரா இருக்கற மாதிரி குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்துங்க குழந்தைங்களுக்கு உம் அது நம்ம நினைக்க வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் அதெல்லாம் இல்லங்க அது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அந்த கருப்பு கவனி அரிசியில அவ்ளோ இது இருக்குங்க ஏன்னா நான் ரீசன் டேஸ் ஆ அது குடிச்சு அது ஸ்ட்ரென்த் வந்தவங்கள பாத்து
அது வந்து அந்த கருப்பு கவுனி அரிசி வந்து எப்படிலாம் நம்ம தயார் பண்ணலாம் அந்த கஞ்சி எப்படி தயார் பண்ணும்னு செய்முறை உங்களுக்கு
அது கூட ஆஹ் கருப்பு கவனியரு நா நான் இப்போ நான் உண்மையாவே நான் சொல்றேன் அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆ சாப்பில்ல சாரி சாப்பிட்ல சாப்பிட்லான்னு சொல்ட்டு அது நா பாத்து வச்சிருக்கேங்க என்னன்னா கருப்பி கவுனி அரிசி கூட இந்த கொ ள்ளு கொள்ளு எடுத்துக்கிட்டு ஃப்ர ரெண்டு சம பா அளவா எடுத்துக்கிட்டு அது கூட மெளகு சீரகோ கார த்துக்காக அதெல்லா போட்டு நல்லா அரைச்சி நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டோன்னா அத வந்து நம்ம தண்ணில போட்டு ஆ எப்ப வேணுமோ அப்ப நம்ப தண்ணியாட்டோ கரைச்சு அத நம்போ ஆ உள்ள எடுத்துக்கிட்டோ ஒடம்புக்கு எடுத்துக்கிட்டோ அப்பி அப்டினா பசியு அவ்ளவா எடுக்காது ரொம்ப குண்டா இருக்கவங்கல்லா இத குடிச்சா ஒ டம்பு வெயிட் கொறைஞ்சிருவாங்க அப்புறோ அவங்க வந்து ஆ கொஞ்ச ஸ்ட்ரென்த்தா அது எனர்ஜெட்டிக்கா ஃபீல் அதாவது புத்துணர்வா ஃபீல் பண்ணுவாங்க ஒவ்வொரு வாட்டியு புத்துணர்வா இருக்காங்க அப்டின்ற மாரி ஃபீல் பண்ணுவாங்க ஆ அதனால ம் ஆ அந்த மாதிரி செய்யலாங்க அந்த மாரி யூஸ் பண்லா அந்த கருப்பு கவுனி அரிசிய மத்தது இந்த நெல்லிக்கா எல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கி கெடாது இந்த காட்டு நெல்லிக்கா எல்லா அதெல்லா வந்து இந்த வாட் பாட்டல் சாரி அந்த பிளா கிளாஸ் பாட்டல்ஸ்ல போட்டு ஆ ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச் சு வந்தாலே நமக்கு ரொம்ப இதுங்க அதே மாரிதா இந்த வெந்தயோ இருக்கு பாருங்க இந்த வெய்ய காலத்துல சூடு தணிக்கிறதுக்கு ஆ ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லா இருக்கு அப்டின்னா வெந்தயோந்தாங்க வெந்தயோ நைட் வச்சுட்டு அந்த தண்ணிய நம்ம காலைல எழுந்து குடிச்சோ க்கு அப்டின்னா ஆ அதுமே வந்து நம்போ ஹீ ட்டு எவ்ளோ ஒடம்புல ஹீட் இருந்தாலு அத அப்டியே தணிச்சுட்டு வந்துருங்க அந்த ஹீட்ட தணிச்சுட்டு வந்துரு அது இல்லாம ம் அம் இது கூட குடு ப்பலாங்க இந்த ப்ப உலர் திராட்ச இருக்கு பாருங்க அந்த திராட்சய வந்து நைட்டு ஊற வச்சுட்டு ஆ நல்லா ஒரு டம்ளர் அளவு ஊற வச்சுட்டு காலைல எழுந்து குடிச்சாலுமே அதுவுமே ஒடம்பு ஹீட்டு கொறைக்கிறதுதா அந்த நீராது அந்த தண்ணிய குடிக்கிறதுனால நமக்கு அவ்ளோ நன்ம இருக்குங்க அதுவே சில பேர் க்கு தெரிய மாட்டேதுங்க இந்த தண்ணி குடிக்கலாமா வேண்டாமா அது மாரி அவங்களுக்கு தெரிய மாட் டேங்குது சோ அது ரொம்ப ஆ இதாதாங்க இருக்கு அ தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக் முக்கியோந் தோழி
ம் சரிங்க தோழி வேற ஏதாச்சு உங்களுக் கு தெரியுமா
அம் தோழி அ நம்ப
குடுத்த நேரம் ம் இல்ல மீண்டும் முயற்சிக்கலாம்ங்க தோழி கால் கட் பண்ணு
ஆ உங்க கூட பேசுனதுல ரொம்ப ந நன்றி தோழி